டி அந்த சோடா புட்டிக்கார என்ன பண்ணா தெரியுமா
என்ன பண்ணா
அது செரியான சண்ட நடந்துட்ருந்ச்சுரி
அது எல்லாத்துக்குமே காரணமே அந்த சோடா புட்டி காரந்தானா
ஆமா சண்டைக்கி காரணமே சோடா புட்டிதா அ நீ
டியூசன்ல இருக்ற எல்லாத்துக்குமே காரணமே சோடா புட்டிக்காரே
அவனாலதாண்டி சண்டையே
செரி ஓகே சொல்லு
என்னனா நேத்து ஒரு ஸ்டேட்டஸ் வெச்சிருந்தே பாத்தியா எவ்ரி ஒன் ஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்டினு
ஆமா ஆமா ஆமா
அது பாத்தியா அதுல வந்து என்னனா ஏ இவ இருக்கான்ல இவெ ஆள்றவெ ஆள்றவெ சொல்லுவோ
ஆ ஆ ஆ
அ ஆப் அவ வந்து அவன்தா என்ட்ட கேட்டிருந்தா அத எடிட் பண்ணி ஸ்கூல் ஐடியில வந்து கேட்டிருந்தா செரியா எடிட் பண்ணி தர சொல்லி
ஆ
அப்ப சேரி அப்டின் சொல்லி நா பண்ணியாச்
நானு யோசிச்ச என்னடா இந்த பொண்ணு இப் இவ்ளோ பிஸியா இருக்காலே எப்டி இவ எடிட் பண்றதுக்குலா டைம் கெடச்சது நா யோஸ்சுட்டு இருந்த
அத நா வந்து பண்ட்ட அ நா வந்து இப்போ எ எப்டி பசங்க ஐடியு என்ட்டருக்கு புள்ளங்க ஐடியு என்ட்ருக் செரியா
ம்
அப்ப என்னையே வந்து என்ன சொல்ட்டா பசங்க ஐடில போட சொல்லி சொல்லிட்டா அப்ப சேரின் சொல்லிட்டு நா போட்டாச்சு அதுல வந்து அதுல இருக்கிற கொஞ்ச ஃபோட்டோஸ் தா நா ஏ ஃபோன்லருந்து எடுத்தது பாக் கி நறைய ஃபோட்டோஸ் அவந்நா அனுப்பி உட்டா
ஆ
அதுல வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கு என்னன்னா லேப்ல அவுனு அவனோட ஆளு அவைங்க எல்லாரு அப்டி குரூப் ஃபோட்டோ நி க்கிற மாரி லேபில வச்சு எடுக்றோ அ பாத்தியா அந்த ஃபோட்டோல வந்து அந்த ஃபோட்டோல வந்து இந்த சோடாபுட்டி இருக்கான்ல இவனோட ஆளோட மூஞ்சி இருக்குதாமா
அதுக்கு
அது வந்து நீ இப்போ போயி பாத்த இப்போ நீ நா சொல் அம் கால் முட ந ந அப்பறமா பாரு நீ போய்ட்டு செரியா போயிட்டு பாரு மூஞ்சி எ எவ்ளோதா தெரியுது கொஞ்ச பாரு ஒரு சைடு தா ஒரு கண்ணு ரெண்டு கண் கூட இல்ல ஒரு கண்ணு இந்த வாயோட ஒரு கோண அந்த வாய்க் கோனையா போச்சுன்னா அந்த இத்துக்கோண்டு அவ்ளோதா தெரியுது
ஆ
அவ்ளோ தாண்டி மூஞ்சி தெரியுது அதுக்கு வந்து அவ வந்து அவன கூப்ட்டு நா வந்து அவ போட சொல்லியாச்சு நா போஸ்ட்டு எல்லா போட்டாச்சு போட்டு முடிச்சு ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சு என்னடானா ஸ்கூல் ஐடில கால் வருது என்னாடா பாத்தா இவ தா கூப்ட்டுருக்கா என்னனா அவ வந்து பசங்கள்ட்ட பிரச்சன பண்ணிட்ருக்கா இவ என்ன சொல்லிருக்கா டே நா தாண்டா பண்ண ஏ நாந்தா பண்ண அப்டின்னு சொல்லிருக்கா அதுக்கு அந்த சோடா புட்டி என்ன சொல்லியிருக்கா நீ டே மாப்ள நீ லா பண்ல ஏ யாரு பண்ணான் எனக்கு தெரியு அந்த புள்ளைட்ட ஒரு ஆயிரோ தடவ சொல்லிருப்பே ஏ ஃபோட்டோ போட வேணா அப்டின்ட்டு எனக்கா டென் ஷன் ஆயிருச்சு நா என்னமோ இவனோட ஆளோட ஃபோட்டோ தேடி தேடி கண்டுபுடிச்சு போடுற மாரி பேசுறா
ஆ
எனக்கு சரியான கடுப்பு ஆயிருச்சு நா வந்
ஆனா
அப்புடி கத்துருர இவ இவ தா என்ட்ட நா அவன்ட்ட பேசல இவன்தா என்ட்ட பேசுனா ஆ அப்புடி கத்துன நானு என்ன நெனச்சிட்ருக்கா இவ இவனோட ஆள் எதுல எதுல இருக்கான் பாத்தட் பாத்துட்ருக்கறதா ஏ வேலயா எதுல இருக்கா என்ன எதுன்னு இந்த ஃபோட்டோ அம்ச்சு உட்டதே அவந்தா அவன்தா அம்ச்சா அப்போ நீ பாத்து அனுப்ப வேண்டியதான எனக்கு அப்ப நா எனக்கு என்ன எந்த வேல இவ ஆளு எங்கேன் பாக்கறது நா பாட்டுக்கு அம்ச்சு உட்டே அப்ப அதே மாரி தா நானு பாக்காம வச்சே இவ எனமோ நா வேணுமிண்ட்டே வச்ச மாரி பேசிட்டுருக்கா என்கிட்ட மட்டு வந்து பேசுனானா நல்லா பேசி உட்டுருவே நானு அப்டினு சொன்ன அதுதா நா அப்டிதா சொன்ன அப்போ நா அவ அவ சொன்னா ந நா சொன்ன என்கிட்ட ஏதோ பேசிட்டு வந்தான்னா நா கண்டிப்பா நா பாக்க மாட் ட நல்லா பேசிவிடுவே அப்டின்னா பாத்தா பைய என்ட்ட வரவே இல்ல
வந்தனா மாட்டிப்பால்ல
அதா நா என்ட்ட வந்தானா நல்லா பேசி உட்டுருவே அப்டின்தா இவன்ட்ட சொன்னே அவ அவனு எங்கிட்ட வரல இல்லாட்டி இந்த மாரி ஏதோ நடந்துச்சுன்னா அவ ஏதாச்சு வந்து என்ட்ட சொல்லுவா டி இவ திட்றாண்டி இப்டி அப்டின்னு சொல்லுவா ஆனா அவளு எங்கிட்ட எதுமே சொல்ட்டு வரல அது ஏன் தெர்ல அவளு ஏங்கிட்ட எதுமே சொல்லிட்டு வர்ல என்னாச்சுனா இவ இவன் வந்து ஏங்கிட்ட கேட்டா அப்போ ஒவ்வொண்ணா சொல்லிட்ருந்தா அப்றோ அவ அவனோட ஃபோட்டோ அவனோட ஆளோட ஃபோட்டோ போட்டா நா கேக்கதானே செய்வா அவே கேக்காம இருக்க முடியாது தானே இப்போ வந்து ஒன்னோட ஃபோட்டோ நா போட்டேனா ஓ ஆள் வந்து கேக் மாட்டா அந்த மாரி சொன்னா அவே
உ
அப்ப நா சொன்னே அவனுக்கு அ ரைட்ஸ் இருக்குதானே அப்டின்னு அவ சொல்ட்ருந்தா அப்ப நா சொன்னே என்னனா அவவ அவன இது வந்து அவனோ அந்த போட்டோவ பாத்தாலே தெரியு அவனோட ஆளு தா தூக்கி செல்ஃபியே எடுக்குறது தூக்கி செல்ஃபி எடுக்குறதே அவதா அ அப்புறோ அந்த ஃபோட்டோ ஏ ஃபோன்ல எடுத்த ஃபோட்டோவு கெடையாது அவதா அவ கூட நின்னு இப்டி செல்ஃபி எடுக்குறா அப்ப இவ இவ்வ என்ன பண்ணனு இவனுடைய இந்த வாய்ப் பேச்செல்லா அவனோட ஆள்கிட்டையோட வைக்க சொல்லி அவனோட ஆள்கிட்ட போய் கத் த்த சொல்லி அவகிட்ட போயி கத்த சொல்லி இங்க வந்து எதுக்கு இவன் கத்திட்டு இருக்கா எதுக்கு நீ ஃபோட்டோ எடுக்குற எதுக்கு ஃபோட்டோ நிக்கிற நிக்கிறனால தானே போடுறாங்க அப்டினு அவகிட்ட போயி கேக்க சொல்லு அப்டின்னு இவங்கிட்ட சொன்னா இவ வந்து அவங்கிட்ட சொல்லியிருக்கான்
அ ஓ
அதுக்கு அந்த சோடாபுட்டி இருக்கான்ல அந்த நேரோ அப்போவே அங் அப்போவே அவளுக்கு கால் பண்ணி அந்த திட்டு திட்டுறானாமா நாம்மா
ஒ மனுஷனே இல்ல
அந்த புள்ள அழுக்குதாமா அந்த புள்ள ஏதோ கொழந்தையோட பர்த்டே ஃபங்ஷன்ல இருக்கு
அ
அத்தன பேர் இருக்காங்க இவ சைக்கோ மாரி கால் அடிச்சு கூப்டு அப்டி திட்டுறானாமா அவள
சூப்பர்
அவ அங்க இருந்து அழுதுட்ருக்காளாமா ஒரு வேள அதனாலயோ என்னமோ அவ வந் ஏங்கிட்ட எதுவுமே கேட்டு வர்ல அப்டின்னு நெனைக்கிறே நானு அவ அங்க உக்காந்து அழுதுட்டு இருக்கலாமா அதுக்கப்றோ அதுக்கப்றோ என்னாச்சு நா கேட்டே ஏ அவளு அவளோட அக்கா கல்யாணோ நடந்துச்சுல்ல
ஆமாமா
அவளோட அக்கா கல்யாணத்துக்கு வந்து ஒரு போஸ்ட்ல போட்டாங்கல்ல இவுங்க ரிசிஸ்டர்ஸ் ரெண்டு பேரு நின்னுப் பேசுற மாரிலா
அப்டியா நா கெவனிக்கல
து வந்து ஒரு ஒரு அது என்னனா அந்த வீடியோகிராஃபர் அ கூப்டு இருப்பாங்க ஆமா அவ அவளு அவளோட அக்காவு நின்னு பேசுனாங்க அப்போ அது வீடியோகிராஃபரோட அவுங்க ஐ டி யில தா போட்டாங்க
நா ப்ளாக் பண்ணி வச்சுருக்கனு நெனைக்கிறே ப்ளாக் பண்ணிருக்கனு இல்ல அன்ஃபாலோ பண்ணிருக்கே
அவுங்க அக்காவ நீ ஃபாலோ பண்ணிருக்கியா
யாரையுமே ஃபாலோ பண்ணல
அவ நான வேணா அம்ச்சு விட்றே செரியா அந்த வீடியோகிராஃபர் எடுத் திருப்பாங்க அவங்க அக்கா கல்யாணோ செம்ம க்ராண்டா நடந்துச்சு
ம்
அது இதுன்ட்டு எல்லா அதெல்லா பெரிய இதா நடந்துச்சு அப்ப அதுக்கு வந்து அந்த வீடியோகிராஃபர் பண்ண எடிட்ல இவுங்க அக்கா வந்து அக்காவ பத்தி இவுங்க தங்கச்சிங்க ரெண்டுவேரு பேசுற மாரிலா இருக்கு
ம்
அது பப்ளிக்காக தா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நான இவன்ட இது கேட்டே அந்த வீடியோல்லா அவங்க போஸ்ட் பண்ணிதானே வெச்சிருக்காங்க அது இவனால அவங்ககிட்ட இவன விட பெரியவங்க அவங்க அவங்ககிட்ட போய் இவனோட வாய் பேச்சு காட்ட முடியாது சொல்லிட்டு அங்க எதுவு பேசாம அந்த போ அந்த வீடியோவெல்லா போஸ்ட் பண்ண விட்டுட்டா இப்ப இங்க வந்து கத்திட்டு இருக்கானா இவனுக்கு உண்மேலே போட்ட இருக்க கூடாது இவ எல்ல எடத் த்தலையுமே தானே கத்துணு இதென்ன இவ இவனோட வாய் பேச்சு நம்மள பத்தா என்ன இவனுக்கு எப்டி தோனுது இவனுக்கு இங்கதா அவனோட வாய்பேச்சு காட்ட முடியுனு சொல்லிட்டு வந்து காட்டிட்டு இருக்கானா இவ அப்பில்லா கேட்டே நானு இந்த ஆளுறவங்க கேங் இருக்காங்கல்ல அவனுங் கிட்டதா வந்து அவ கத்திட்டு இருந்திருக்கா டேய் அழிங்கடா அப்டி இப்டின்ட்டு அதுக்கு இவனுங்களா என்ன சொல்லியிருக்கானீங்க முடியாது அழிக்க முடியாதுரா அந்த ஒரு போட்டோ போட்டோக்காக வேண்டிட்டு இதில் எத்தன பேரோட போட்டோ இருக்கீ ஏ எங்களோடய மெமரிஸ்க்காக நாங்க போட்டது அந்த ஒரு போட்டோ பாதிதான் தெரியுது நீ பண்றது அநியாயோ அழிக்க முடியாதுரா அப்டின்னு சொல்லி இருக்காங்க
ஓகே
அதுக்கு அவ வந்து பேசி பேசுன்னு பேசுன்னு என்னனுமோ பேச்டா டேய் அழிங்கடா அப்டி இப்டின்னு என்னலமோ சொல்லி கடைசியில அழிச்சிட்டாங்க
அழிச்சிட்டாங்களா
போஸ்ட் போட்டதா அழிச்சிட்டாங்க நா ஸ்டேட்டஸ் வெச்சே ஆனா அதில ஒரு திமிரு என்னன்னா அழிச்சாச்சு போஸ்ட் போட்டது அழிச்சாச்சு செரியா போஸ்ட்டு போட்டுது அழிச்சு போட்டு எல்லா பாசங்களு ஸ்டேட்டஸ்சு
ஆ
இவ இவ இப்டி சொன்னதுக்காக வேண்டி வந்து இப்டியெல்லா இன் போட்டு துணிவு எடுத்ததுனால போஸ்ட் போட்டத அழிச்சிட்டாங்க ஆனா இவனோட திமிருக்காக வேண்டியே அத அழி ச்சு அடுத்த செக்ட் எல்லாரு ஸ்டேட்டஸ்சு தூக்கி எல்லாரு ஸ்டேட்டஸ் போட்டாச்சு
புள்ளிங்களு எல்லா ஸ்டேட்டஸ் போட்டாங்க புள்ளிங்க நா போட்டாலே போட்டுருவாங்க ரீஷேர் பண்ணி போட்டுருவாங்க பசங்க எல்லாரு எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டாச்சு பசங்க எல்லாரு யார்லா அழிக்க மாட்டேன்னா சொன்னாங்களோ அவங்க அவங்க எல்லாருமே போட்டாச்சு ஆனா அதெல்லா அவ எதுவுமே கேகலன்னு நெனக்கிறே ஸ்டேட்டஸ் போட்டதெல்லா யருமே அழிகல அது டுவென்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சி தா அது போச்சு
ஆ அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எத்தன பேர் பாத்துருப்பாங்க
அவ்ளோதா மூஞ்சு தெரியது நீ வேணா பாரு
நா அந்த வீடியோ பாத்தண்டி எனக்கு நல்லா நியா அந்த அந்த ஃபோட்டவ மட்டு நா பாஸ் பண்ணி பாத்தே ஏன்னா பின்னடி யார் இருக்காங்கன்னு தெரில எனக்கு ஒரு டவுட் சம்பந்தமே இல்லாம எதுக் காமர்ஸ் குரூப் பசங்கல்லா லேப்ல வந்து நின்னுட்டுரு ருக்காங்க அப்டின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு
அது சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு வேணி வந்து நின்ட்டு இருக்காங்க அவங்களோட ஆள் அங்க இருக்காங்கல்ல
ஐய்யோ பப்பி லவ்ஸ் எல்லா இன்னு முடிலியா
அதுக்காகவே சும்மா வந்து நின்னு போட்ட அவ மட்டு தா நின்ட்டுருக்கா பாக்கி எல்லாமே இவங்க க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பசங்க தா
ம் அதா பாத்தே என்னடா ஏ ஏ அந்த ஆளுறவங்க ரொம்ப பண்றாங்க
அந்த ஆள்றவங்க ஆள்ந்துட்டே கெடப்பாங்கல்ல அதனாலதா
என்ன மீசையெல்லா எடுத்து நல்லாவே இல்ல
இப்பவா
ம்
ப் இல்ல மீசல் இருக்கே
ஏனா எப்ப தெரியுமா எல்லாரு தொழு ஐ மீன் எல்லாரும் பிரேயர் பண்ணுவாங்கல்ல அப்ப நா அவங்கள பாத்த
ஓ ஆனா நா பாத்தனே ஸ்டோரியில நா பாத்த மீசல இருந்ச்சே
இல்ல இல்ல
தெரியல அது சரியா தெரியல ஆனா இது இப்யில்லா ஆச்சு சரியா இந்த பையன் வந்து என்கிட்ட என்ன இப்டி சொல்றானாமா எனக்கு செரியான கோவோ இவ எனக்கு இவன்ட எப்டி பேச உனுந்த இருந்துச்சு இல்லன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான் ஸ்கூல் ஐடிக்கு மெசேஜ் அனுப்புவா ஏதோ திட்ற மேறி மெசேஜ் அனுப்புவா ஆனா அவ என்ட்ட வரவே என்ட வரணு தா நா இருந்த என்ட வரணு பேசி விடணும் இவ என்னமோ பெரிய ஒழுக்கம் மாதிரி இப்டில்லா சொல்ட்டுருக்கா இவன் இதெல்லா வந்து நா அவன்ட்ட சொன்ன ஆளுறவு இருக்கான்ல அவன்ட்ட தா நான் பேசுன அவே அவே அவன்ட்ட சொன்ன நானு இதெல்லா வந் அ அப்போ அவன் சொல்றான் இதெல்லா நம்ம கேட்க முடியாது அவதா கேக்கணு அவ எதுமே கேட்காம இப்டி இருந்தா நம்மளால எது பண்ண முடியாது நம் இவன் பண்றது ஓவர் தான் எனக்கே தெரியுது நாங்க எல்லாரு சேந்து இப்ப அவன புடிச்சி திட்டிட் தா இருக்கோ
இந்த மேட்ரு எனக்கு ஒருத்தங்களால வெளிய வரவே இல்லையே எனக் இன்னேறத்துக் இந்த மேட்ரு எப்ப நடந்துச்சு
நேத்துதா
நேத்து தானா இந்த மேட்டர் எனக்கு கண்டிப்பா நேத் தெரிஞ்சிருக்கணுமே ஏன்னா நேத்திக்கு என்னோடய ஃப்ரெண்டு அந்த ஆல்ரவுங்க கேங்க் கூட தா சுத்திட்டுருந்தாரு
அப்டியா ஆனா நேத்து தா நேத்து நைட்டு தா நடந்ச்சு
அப்டியா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே தெரிய வாய்ப்பு இல்லாம நேத்து‌ நைட்னா ரொம்ப லேட் டா லெவன்னோ க்ளோக் அந்த மாறியா
இல்ல நேத்து நைட் நா எப்போ போட்ட எப்போ ஸ்டேட்டஸ் போட்ட போட்டு ஒரு பத்து நிமிஷத்துல தா ஒரு எட்டு மணி எட்ற இருக்கு
அப்டியா
அப்பதா இது நடந்துச்சு எனக்கு அவன் எனக்கு எனக்கு எப்படியாச்சு எனக்கு அவட்டு போட்டு போட்டு திட்டி உடணும் எனக்கு அவன் என்ன நெனைச்சிட்டு இருக் கா என்னமோ எனக்கு என்ன வேல எனக்கு ஆ எனக்கு என்ன வேலைன்னு கேக் கற இவனோட ஆள் மூஞ்சி எங்கங்க இருக்குனு பாத்துட்டு பாத்துட்டுருக்கறது என் வேலையா நா அதுல பாக்கவே இல்ல அவள பாக்காம தா நானே வச்
ஏ எங்க அம்மா கூப்புறாங்க ஒரே நிமிஷோ திருப்பி கூப்புட்ற
ஆ சேரி ஓகே